வணக்கோபா எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கங்க உங்க வீட்லலா எல்லாரும் எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நல்லார்க்காங்கப்பா
ம் மழல்லாம் எப்டி இருக்கு உங்க ஊர்ல
மழ கொஞ்சோம் தேவ்லாம்ப்பா சும்மா ஒரு நாள் மட்டும் மழ பெய்ஞ்சிது மத்த நாளெல்லாம் மழ இல்லப்பா
பரவால வெயிலடிச்சாலும் பிரச்சினியாதான் இருக்கு மழ வந்தாலும் பிரச்சனையாதான்ப்பா இருக்கு இங்கல்லாம்
ஆமாம்பா
நாங்க கொஞ்ச இந்த வீடு ரெனவேஷன் வேலலா போயிட்ருக்கு
ஓ அப்படிங்ளா நல்லதுப்பா ஆ
ஆமா அதுதா மழ வந்து அப்டியே கெடுத்து விட்டுருதுப்பா நம்ம தெறந்து வச்சறோ எல்லாத்தையு
ஆமா ஆமா
கரண்ட்டு வேல எல்லா அப்படே பாதிக்கப்படுதுப்பா மழ வந்துட்டுன்னா
ஓஹோ எவ்ளோ ஆச்சுப்பா மொத்தோ
ஆவுதுப்பா ஆயிடுச்ச எப்டியு ஒரு ஆறு லட்சரூவாய்க்கிட்ட வந்திருக்கும்பா
என்னப்பா சொல்றீங்க இவ்வளோ காசு
ஆமாப்பா இழுத்துக்கிட்டே போவுது நம்மளு மேல மேல அதுல வேல பாக்குறோ இத விட அது பெட்ரா இருக் கு அப்டின்ட்டு அதனால இழுத்துட்டே போயிட்டு நாங்களு கடன் வாங்கி கடனும் நெறைய ஆயிட்டு
அப்படிங்களாப்பா எப்படிப்பா நீங்களே பண் றீங்ளா இல்ல டைரெக்ட்டா ஆள் வச்சு இன்ஜினியர் மூலியமா பண்றீங்களா
அ அது வந்து ஃபுல்ல நாங்க வந்து அப்டே கான்ட்ராக்ட்ட விடலப்பா சின்ன சின்ன பகுதிய ஒரு பகுதிய ஒருத்தோவுங்களுக்கு கான்ட்ராக்ட் ட விட்டோ அ அப்றோ மேல கூற மேயறது அந்த மாதிரி வேலல்லா இருக்குல்ல அதெல்லா வேற ஒருத்தவுங்களுக்கு விட்டோ அப்டி நாங்களே பாத்து பாத்து பிரி ச்சு பிரிச்சு விட்றோ ஒரே ஆளுக்கு விட்டா அவுங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்குல ஜாஸ்திய கேக்கறாங்கப்பா
ஓ அப்படிங்களா
ஆமா கூலிக்கு வெச்சாலு அவுங்க ரொம்ப ஸ்லோவா வேல பாப்பாங்கல்ல வேல
ஆமா ஆமா
அதனால அப்டியே கூலி வேலைய கான்ட்ராக்ட்டாவு அப்டின்னு மாத்தி மாத்தி விட்டுட்ரு
சேரி சேரி சேரி எவ்ளோ நாள் ஆய் ஆயிடுத்துச்சுப்பா இது
ஆயிடுச்சுப்பா மூணாவது மாசோ ஆகுதுப்பா ஒரு சின்ன வேலதா கார் பார்க்கிங் ஏரியா தா அது க்கே இவ்ளோ மூணு மாசோ ஆயிடுச்சு
அப்டிங்களா
ஆமா அது முடிச்சு பெசாம கார் பார்க்கிங்கே விடத்தேவல வாடக உட்ருலான்ட்டு ஐடியா
ஆமாப்பா இவ்ளோ செலவு ஆகுதுல்ல
ஆமா ஆமா வாடக விட்டு வாங்கனாலு
ம் ம்
என்ன சமச்சிங்க இன்னிக்கி
இன்னைக்கு வந்து மட்டன் பா நீங்க
நாங்க இன்னைக்கு தயிர்சாதோ தாப்பா நேத்து எங்க வீட்டுகாரருக்கு கொஞ்சோ ஒடம்பு முடில அதனால இன்னைக்கு அப்டே தயிர் சாதத்தோட விட்டுடோ மாம்பழோ தயிர் சாதோ
ஆ வேலைக்கு போனாரா வீட்ல இருக்றாரா
ஆ போயிட்டாருப்பா அவுரு வேல ஜாஸ்தியா இருக்கா நாளைக்கு லீவா இருக்குன் நனைக்கிற அதனால கெளம்பிட்டாரு
ஆஹா இப்பல்லா வேலைக்கு போறவுங்களுக்கு ரொம்ப வேல ஜாஸ்தி குடுக்கறாங்கப்பா வேல
ஆமா பெண்களா இருந்தா மெரட்டி வேல வாங்கறாங்களே என்ன பண்றது
ஆமாம்பா அ பொம்பளைங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல மெரட்றாங்க இத செய்யலனா வேல போயிடு அத செய்யலனா வேல போயிடுன்னுட்டு
ஆமா நல்லா மெரட்டி பாக்கறாங்க
என்ன பண்றது இந்த ஆண்கள் எப்பதான் திருந்த போறாங்கன் தெரிலப்பா
ஆமா அது என்னன்னா லேடிஸ்க்கு அவேர்னஸ் இல்ல இல்லப்பா பெருசா மேல் எடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுவும் கம்ப்ளைண்ட் குடுக்கர்க்கு
சில லேடிஸ் என்ன பண்றாங்க பயந்துகிட்டு வேல செய்யறாங்கல்ல
ஆமா பெரும்பான்மையானவங்க பயந்துட்டு வேல பாக்கறனால அது அப்டியே ஓட்டிறாங்கப்பா அந்த மாரி ஆள் கள் தான் அவுங்களுக்கு தேவப்படுது ஒருத்தர் ரெண்டு பேரு யாராது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள எடத்த வுட்டு தூக்கிறது வே
ஆமா தூக்கிறது
இப்டி ஏமாத்தி பொலப்பு நடத்திட்ருக்காங்க
ஆமா இத மாரி ஏமாத்தி பொழப்பு நடத்துதுக்கு அவங்க சொம்மாவே இருக்கலாம்ப்பா
என்ன பண்றது பெரும்பான்மை தானப்பா ஜெயிக்கோ தோ இப்ப ஆச்சியும் அந்த மாரி தான ப்பா பெரும்பான்மை யாரோ அதா அவங்கதா ஜெயிப்பாங்க பெரும்பான்மையான யார புடிக்குதோ அவங்ளுக்கு தா ஓட்டு போடுறாங்க அவங்க நல்லது செய்வாங்க செய்யி வருவாங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதெல்லா ரெண்டாவது பட்சம்
ம் ஆமா அ கரெக்ட்டு தா நீங்க சொல்றது எங்க மக்கள் சாய்றாங்களோ அவங்கதா
ம் ம்
பையனுக்கு பள்ளி கூடலா எப்டி போதுபா
ஆ பள்ளிக்கூடம் செட் ஆயிடுச்சுப்பா புது பள்ளிக்கூடம் தா ஆட்கள் கம்மியா இருக்காங்க அனால டீ ச்சர்ஸ்சும் நல்லா கவனிக்கி
ஓ அப்டியா எவ்ளோ பா ஃபீஸ் எல்லா கட்றீங்க
ஆ ஃபீஸ்சு வந்துச்சுப்பா ஒன்ற ரெண்டு கிட்ட வந்துட்டு
அடேங்கப்பா அப்படிங்ளா
எங்க சேக்குறீங்ளா எனோ ஐடியா பண்ணிருக்கீங்களா கொழ்ந்தைய
சேக்கணும்பா காசுதா இல்ல அதா உங்ககிட்ட கடன் கேட்கலான் நெனைக்குறன்ப்பா
கடம் வாங்க இருக்குன் தெரிஞ்சிந்தா நா ஃபோனே எடுத்ருக்க மாட்னே
ஏன்ப்பா இப்டி சொல்லிட்டீங்க நீங்க
ஏன் பா நாங்களே இந்த வேல ஸ்கூல்லுன்ட்டு மாட்டிட்டு கெடப்போம் எங்க கா தெர்து நா ஒங்க கிட்ட கேக்கலான் பாக்குற நீங்க என் கிட்ட கேக்கலான் பாக்குறீங்க நமக்கு ரெண்டு பேரும் வேற வழி இல்ல மாத்தி மாத்தி கேட்டுக்க வேண்டிய தா
ஆமாம்ப்பா நானும் வேலைக்கு போலான் தா பாக்கற வேல செய்ற எடத்துல ஒழுங்கா குடுத்தா தானப்பா சம்புளம்
ம் என்னமோ வேலைக்கி தனமும்
ஆ கம்மியா குடுக்கறதுனால வேலயே செய்ய முடில புடிக்கவும் மாட்டேங்கிதுப்பா
இல்ல அதனால சொல்ல அடுத்து கம்மி பண்ணியா
ஆமாம் ப்பா
அது டேட்டாவெல்லா ஃபுல்லா எத்துடுச்சு அப்டின்னா அதுக்கப்புற ஒன்னு வேலயு இருக்காது
அ ஆமாப்பா ஏப்பா கொஞ்சோ ஒரக்க பேசுறீங்களாப்பா
ஒறக்கதான்ப்பா நானு பேசிட்ருக்கே கேக்குதா
ஆ இப்ப நல்லா கேக்குதுப்பா முன்ன கொஞ்சோ இதுவா இருந்தது
பரவால்ல பரவால்ல நா இன்னு சாப்புல்ல பா நீங்க மதியோ சாப்ட்டீங்ளா
நானு இன்னு சாப்புல்லப்பா
ம் நானு சாப்புண்ணு கொஞ்சோ இந்த வெயில்ல வேல பாக்குறாங்களா அவங் கூட நின்னுகிட்டு பாத்துட்டுருந்தோ அதுனால நல்லா டயர்டாய்டுதுப்பா கொஞ்சோ
நறைய தண்ணி குடிங்கப்பா
ஆ குடிக்கிறன்ப்பா நறைய தா தண்ணி குடிக்கிற மோரு தண்ணி எளநி எல்லாந்தா வாங்கி வச்சிருக்கு ஏன்னா நேத்து எங்க வீட்டு்காருக்கு வேற ஒடம்பு சரி இல்லயா அதுனால எல்லா வாங்கி போட்டு தா வச்சிருக்கு
அப்டிங்களா அப்டிங்களா இப்போ அவருக்கு பரவாலைங்ளா
ஆ அவரு கொஞ்சோ பரவால்லப்பா நேத்து மாத்ர போட்டோ அனால கொஞ்சோ பரவால்ல போயிருக்காரு உங்க வீட்ல எப்டி வண்டி எடுத்துட்டா போறாரு அவரு வேலைக்கி
ஆமாம்பா கார்ல தானாப்பா போறாரு
ஏன் ட்ரெயின் பக்கத்துல தானே சொன்னீங்க ஸ்டேஷன்னு
ஆ நைட்ல லேட்டா வர்றதுனால ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குதுப்பா ரெண்டு எடத் துல மாறி வரா மாதிரி இருக்கு அதுக்கு கார்லையே போய்டலான் கார்லையே போய்ட்றாருப்பா இன்னைக்கு கூட வேலைக்கு போயிருக்காரு
ஓ செரி பரவால்ல ரெண்டு நாளைக்கு ஒரு நார மூ மூண் நாளைக்கு ஒரு தடவ போறாரோ
ஆ ஒரு மூண் நாளா தொடர்ந்து போறாருப்பா
ஓ எவ்ளோ ஆகுது மாசோ பெட்ரோல் காசு
பதினைஞ்சு இருவதாயிரோ ஆய்டுதுப்பா
என்னப்பா நெஜமாவா சொல்றீங்க
ஆமாம்பா அது தா போய்ட்டு வர காடு மாதிரி அதுக்கு தா உங்கள கொஞ்சோ கடன் கேக்கலான்னு இருக்குறேன்ப்பா
ஐய்யய்ய உங்க ஃப்ரெண்ட்ஸ்ஷிப்பே கட் பண்ணும் போல இருக்கே
ஏப்பா
எப்ப பாத்தாலு கடனா கேட்டு கொள்றீங்களே ப்பா
என்ன பண்றதுப்பா எவ்வளோ சம்பாதிச்சாலு பத்த மாட்டேங்குது கடன வாங்கி தா பொழப்ப ஓட்டணுல்லப்பா
அ அப்டி சொல்லாதீங்க எல்லா நல்லபடியா தா நடக்கு ஏ உங்களுக்கு டெய்லி கூட நீங்க வேலைக்கு போல அப்புறோ என்னத்துக்கு உங்களுக்கு அவ்ளோ செலவாகுது பெட்ரோலு எவ்ளோ குடுக்குது உங்கள் க்கு வண்டி
எப்பா அது இங்க இருந்து எவ்ளோ தூரோ போகுது போகுது போகுதுப்பா போகுறதுக்கு ஒன்ற மணி நேரோ வகு வர்றதுக்கு ஒன்ற மணி நேரோ மூணு மணி நேரோ ஆயிடுதில்லப்பா டிராஃபிக் ஜாம் எல்லா ஆச்சுன்னா ரெண்டு மண் நேரோ ஆயிடுதுப்பா
ஆமா ஆமா ஆகதா செய்யு இல்ல தெனைக்கு போனா தா உங்களுக்கு அந்த அளவுக்கு காசு வரு நீங்க வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தானே போறீங்க
மாசோ ஆயிடுதுப்பா பத்து பதினஞ்சு கிட்ட
அடக் கடவுளே நறையதான்பா இது
ம் அப்புறோ கொழந்தைய கூட்டுக்குன்னு பள்ளிக்கூடோல்லா போறே அங்க இங்க கடைங்களுக்கு போறே
அது ஓகே அது எல்லாரு போய் தா ஆவணு இது வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குல்ல அதுனாலதா அப்ப பேசாம நீங்க அங்க ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு வீட்ட பாத்துட்டு போய்ட வேண்டிய தானே
இங்க தாம்பா கொழந்தைக்கு வசதியா இக்குது
அது வேறயா
ம் அதனால இங்கயே இருக்கறே ப்பா
அப்ப கொழந்தைய ஸ்கூல்ல சேத்துட்டீங்கன்னு சொல்லுங்க
அத சேக்கறனோ இல்லையேப்பா இந்த எடத்த விட்டு நகுரதா இல்லப்பா
ஏங்க ஒண்ணு கொழந்தைய ஸ்கூல்ல சேக்கணு அதனால அங்க போ முடிலன்னு சொல்லணு ஆ வீட்ல தானே வெச்சிருக்கீங்க கொழந்தையா அதுக்கு அங்க போய் நல்லா வசதியாவது இருக்கும்ல பாஞ்சிருவா மிச்சோ
எங்கப்பா அவுங்கள மாரி நண்பர்கள்ல விட்டு போறதுக்கு மனசு இல்லப்பா அதனால தா இங்கயே இருக்கறே ப்பா
நீங்க நெஞ்சிலையே பூக்குதேங்க நீங்க சொல்றதெல்லா
அப்டி தா தோணு உங்களுக்குப்பா
அதுவு செரி தா அங்க ஆள் இல்லாத எடத்துல போய் மாட்டிக்கிட்டு கஷ்டோ
ஆ ஆமாம்பா
ம் ஏதாது ஒரு ஒதவின்னா ஆளுங்க இருக்க மாட்டாங்கல்ல தனியா இருக்கணு
ஆமா புது எடோ கொழந்தைய வெச்சுட்டு ஒண்ணு பண்ண முடியாது அதனால தா இங்கயே இருக்கறே
அ அதுவு செரி தா சின்ன கொழந்தைய வெச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க
ம்
செரிங்க எனக்கு பசிக்குது நா சாப்ட போறே சாப்ட்டு உங்களுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்றே
சேரிங்கப்பா சேரிங்கப்பா நன்றி
நீங்களு சாப்பிடுங்க கொழந்தைக்கு ஊட்டி வுடுங்க அஹ சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரு அடுத்த நாள் கதை என்ன ஏதுன்னு பாப்போ
சேரிங்கப்பா சேரிங்கப்பா
நன்றி வணக்கம்ப்பா
சேரிங்கப்பா